ஹலோ
நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கே வேலையெல்லா முடிஞ்சுதா
எல்லா வேலையு முடிஞ்சுது உங்க பாப்பா தூங்கிருச்சுங்ளா
வீட்ல குட்டிஸ்எல்லா தூங்கிட்டாங்ளா
இல்லைங்க எல்லா தூங்குற மாரி இருக்காங்க எல்லா முழிச்சிட்ருக்காங்க
சரி சரி எப்டியு தூங்குறதுக்கு டைம் ஒன்னு ஆயிரு
ஆமா இன்னைக்கு கொஞ்சோ லேட் ஆகு நாளைக்கு லீவ் இல்லயா சோ அவுங்க அப்பா எல்லா வந்துட்டு கொஞ்ச மொட்ட மாடியில விளையாண்டுட்டு அப்றோ வந்து நிலாவ பாத்துட்டு அப்றந்தா தூங்குங்க எல்லா
அப்ப பிரச்சனை இல்ல அவங்க பாட்டு விளையாடிட்டு சாப்ட்டுடாங்களா
ஆ எல்லா சாப்டாச்சுங்க அதெல்லா ஒரு ஏழு ஏழ்ரைக்கே முடிஞ்சிருச்சு
ஓ சூப்பர் சூப்பர் ஆமா இது இப்டி பசங்க இருக்கும் போதே பாத்தீங்கனா லைஃப்ல எதாவது வேடிக்கையான சம்பவோ நம்ளுக்கு நடந்ததுதான் ஞா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க அந்த மாரி உங்க வீட்ல ஏதாவது பண்ணிருக்காங்களா பசங்க
அதெல்லா நெறையாங்க டெய்லி ஏதாவது ஒரு வேடிக்கை நடந்துகிட்டேதா இருக்குங்க புதுசா சொல்றது க்குனு எனக்கு எந்த ஐடியாவு இல்ல பட் வந்துட்டு பசங்க எப்பவுமே எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தா இருப்பாங்க அதனால அது பெருசா வேடிக்கைன் சொல்ல முடியாது ஏன்னா ஏன் வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள வேணா சொல்லிக்கலா என் ஸ்கூல் டைம்ல நடந்த விஷயங்கள்
சொல்லுங்க பாப்போம்
எ காலேஜ் டைம்ல நடந்த விஷயங்கள் எல்லா சொல்றேங்க எ ஸ்கூல் டைம்லனா எனக்கு ஏ ஃப்ரெண்டு தாங்க ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கேரக்ட்ரு அவ இப்ப வரைக்குமே அவ எ ஃப்ரெண்டு தா அ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவல் டுவல்த் வரைக்கு நாங்க ஒட்டுக்கா படிச்சோ காலேஜ் தா கண்டினியூ பண்ண முடியல நா டிஸ்கண்டினியூ அவே படிச்சு முடிச்சுட்டா நா கரஸ்ல தா கம்ப்ளீட் பண்ணிருந்தே அப்போ நாங்க ஒர்க்கா டென் படிச்சிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்டினா என்னோட ஃபிரெண்டோட அவ பக்கத்துல உட்கார்ந் இருக்குற இன்னொரு பொண்ணு அவ ஆச்சுலி ஷார்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ரோல உட்காந்துருப்பா நான் கொஞ்சோ ஹைட்டா இருக்கங்காட்டிக்கு லாஸ்ட் பெஞ்ச் அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட ஏதோ ஒரு சண்ட இடையில அ வீட்ட விட்டு வெளியே போனும்னு முடிவு பண்ணிருச்சு இவ கிட்டே அதை சொல்லிருப்பா போல இருக்கு எங்க அம்மா என்ன ரொம்ப திட்றாங்க எங்க அப்பா என்ன ரொம்ப திட்றாங்க அதனால நா கண்டிப்பா வெளியே போயிடுவே அப்டின்னு சொல்லிட்டு இருந்துருக்கே இவ்ளு அதெல்லா ஒண்ணு ப பண்ணாதடி அப்டிண்ருக்கா எங்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருந்தா இவ ஏதோ நமக்கு ஏதோ பெரிய பஞ்சாயத்து அப்பா போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா நாங்க அது பெருசா எடுத்துக்கல ஆனா அவ சொல்லி ஒரு டூ த்ரீ டேஸ்ல என்ன பண்ணிட்டா ஊட்டிக்கு எங்கயோ கெளம்பிட்டா ஊட்டிக்கு ஆமா அப்போ கிட்டத்தட்ட ஒரு டென்த்தா படிச்சுட்டு இருக்குறாங்க தனியா கெளம்பிட்டாங்க அப்றோ அவங்க அம்மா அப் தனி அப்பலா கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையு விசாரிக்கவு இவதா பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா இவ கூடதா அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பான்னு சொல்லி போட்டு எல்லாரு சொல்லிட்டாங்க ஆனா அவே என்னோட ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்காட்டிக்கு அவள கோர்த்து விட்டுட்டாங்க அவுங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கே வந்து கேட்டாங்க நா போ அவுங்க அம்மா அதெல்லா ஒண்ணு தெரியாதுன்னு நெனைச்சு விட்டாங்க சரி பேரன்ஸ் தா பயப்றாங்கனு சொல்லி போட்டு என்ன பண்ணிருக்குறாங்க ஒரு எங் எங்ளோட டியூஷன் போயிருவோ நாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு மேல டியூஷன் போயிருவோ அங்க வந்துட்டு எ ஃபிரெண்ட் ண்டோட பெயர சொல்லிட்டு கேக்கப்போ அவ எந்திரிச்சு நின்டு ஓ ஓன்னு ஒப்பாரி வச் சிதா என்னால அது நெனச்சா இப்பவு அப்படி ஒரு சிரிப்பு என்னால தாங்கவே முடியர்து தில்லைங்க அப்போ அவ அந்த டைம்ல வந்துட்டு பேர தாங் கேட்டுருப்பாங்க. க இவங்கள பாத்தமுன்ன அவ அழுக ஆரம்பிச்சுட்டா அவ அழுதத பாத்து டியூஷனே சிரிக்க ஆரம் ன்ன சிரிச்சு எங்க டியூஷன் மாஸ்டர் அவ்ளோ ஸ்டிரிட்டான மாஸ்ட்ரு அவரே சிரிச்சுட்டாரு. இப்ப ஒன்ன ஒன்ன என்ன சொல்லிட்டாங்கன்னு இந்தழு அழுதிட்டுருக்கே அப்டின்ட்டாங்க இப்ப உங்களுக்கு இது கே க்கம் போது ஒரு சாதாரணமான விஷ்யமாதா இருக்கும் ஆனா இத நாங்க இப்ப நெனச்சாலுமே எங்களுக்கு அப்படி ஒரு சிரிப் பு வரு ஏன்னா எ ஃப்ரெண்டோட அழுக அந்த மாதிரி
இல்லல்ல கண்டிப்பா அனா இப்போ திடீர்னு வீட்ல இருந்து எல்லாரு வர்றாங்க நம்மளுக் வந்து அத சொல்லணுமா சொல்ல வேண்டாமானு தெரி ரியாது அந்த ஸ்டேஜ்ல அதுக்கப்பறோ அத சொன்னா பிரச்சன வருமா அதுக்கடுத்து ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த ஃபிரெண்டுக்கு என்ன ஆயிருச்சுங்கிறது உங்க ஃப்ரண்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஐயயோ இவங்க எல்லாரு சேந்து நம்மள அடிச்சுருவாங்களோன்ற பயம் வேற அவங்களுக்கு இருந்திருக்கு திடீர்னு அ ஒரு கொஸ்டின் வந்துட்டு அவங்க வந்து எல்லாரும் முன்னாடி கேட்கும் போது அவங்க நம்மளையே அக்யூஸ்டா பாக்கறாங்களாங்கிற ஒரு தாட் ட்ல அழுக ஆரம்பிச்சிரு
ஆ அதேதா அப்ப அத புரிஞ்சுக்க கூடிய ஏஜு இல்ல இப் இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லா மெச்சூடு ஜாஸ்தியாவே இருக்காங்க ஆனா அப்பெல்லா நாம காலேஜ் படி ச்சாலூமே மெச்சூடு இல்லன்தா சொல்லணு
அப்படி இருந்தோ அப்படி எங்க வெ எ வாழ்கையில நடந்த ஒரு சிச்சுவேஷன் டூ டேஸ்க்கப்பறொ போலீஸ் அவள கண்டு புடிச்சு வீட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க பட் ஸ்கூலுக்கு வந்தோன பாக்கணு கிவளுக்கு அவங் ம அவள பாத்தாலே படிக்கல டீச்சர்ட்ட சொல்லிட்டு டீச்சர் நா பெஞ்ச் பின்னாடி போய் உக்காந்துக்கிறேனு அவ வேற ஷார்ட்டா இருக்கா இல்லைங்ளா நீ பின்னாடி உக்கார்ந்தா ஒனக்கு எப்படி போர்டு தெரியுமன நீ முன்னாடியே உக்காரு யாருக் கு பயப்படவெல்லா வேண்டான்னாங்க அவ நெனச்சு நெனச்சு இப்ப வரைக்கு சிரிப்போ உங்களுக்கு இந்த மாரி ஒரு எதாவ்து வாழ்க்கைல நடந்திருக்குங்ளா?
ஆ இருக்குங்க நெறயா இருக்கு இந்த மாரி சொல்லிட்டே இருக்கலா எதாவ்து ஒரு அ ஃபன்னுனு சொல்ல முடியாது அது அ அ நல்ல ஒரு ஜாலியான ஒரு இதுன்னுதா சொல்லலா ஏனா ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சொல்ற மாரி ஸ்கூல் லைஃப் ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்குறது எதாவ்து அ சேட்டைகள் பண்றது இந்த மாரி காணாம வெளிய போறேன்லா லெட்டர்ல எழுதி வச்சு அந்த மார்ல்லா இருக்காது அ பட் அது ஒரு திரில்லிங்கான ஒரு மூமெண்டா இருக்கு நம்மள்க்கு ஃபிரண்ட்ஸோட எங்காவ்து வெளியே போறதுக்காக பிளான் பண்ணியிருப்போ போலான் நெனைப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராது வீட்டுக் போயிட்டு இருக்குறது அதெல்லா அந்த மார்ல்லா பண்ணிருக்கோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்ல யா யாராவ்து ஒரு ஃப்ரெண்டு வீட்ல யாரு இல்ல அப்டின்னா அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு போலான் ப்ளான் பண்ணுவோ அ போயிட்டு அதுக்கப்புறமா எதாவ்து அவங்க வீட்ல நம்மளா ட்ரை பண்ணலா குக் பண்ண ட்ரை பண்ணலா அப்பல்லா என்ன ஒன்னுமே தெரியாது நம்மளுக்கு பெருசா அ கேஸ் கூட பத்த வைக்க தெரியாதாச்சே எ குக் பண்ணலான் சொல்ட்டு அந்த பிரெட் எல்லா போட்டு ஒரு உப்புமா மாரி எல்லா ட்ரை பண்ணோ அது வந்துட்டு என்னாச்சுன்னா அ ஒருத்தி வீட்ல பண்ணும் போது தெரியாம தண்ணி எல்லா ஊத்தி நார்மல் உப்மா செய்ற மாரியே செஞ்சுருக் கீழதா கொட்னோ அதுக்கப்புறமா பண்ணுனோ நல்லாதா வந்துது நல்லா தண்ணி ஊத்தாம பண் ணுன் சொல்லிட்டு அப்பெல்லா இந்த அளவுக்கு யூடியூப் கெடையாது இப்டி எதனா சமையல் டிப்ஸ்ஸெல்லா யாருமே சொல்ல மாட்டாங்க நம் நம்மளா பண்றது தான அப்போ அதுக்கப்பறமா மறுபடியு இன்னோரு இன்னோரு ஃப்ரண்டு வீட்ல போயிட்டு மறுடியு நம்ம இதைவே செய்யலா ஃபெயிலியர் ஆகாம செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் மொளகா மொளகா தூள் உப்பு இதெல்லா எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது அ பிரெட்ட ஃபுல்லா இது பண்ணி போட்டு அத ஒரு இது மாரி செஞ்சிருந்தோ அது வந்து ட்டு ஃபஸ்ட்டு இருந்த வீட்ல இருந்த மாரியே இருக்குன்ட்டு ரெண்டு பேர் ந நாலா சத்தியமா சாப்படவே மாட்டேன்டி அப்டிடி இப்டி அப்டின்னுலா சொல்லிட்டு இருந்தாலுக அதுக்கப்புறமா செஞ்சுட்டு வந்து ரெண்டு பேரு சாப்புட ஆரம்பிச்சதுக்கப்றமா அவங்களு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்ட்டு அப்பறோ அடிச்சு புடு சு எனக்கு உனக்குன்னு பத்தல கடசியில அந்த மாரி ஆயிடுச்சு அது நல்ல ஒரு ஃபன்னா இருந்தது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்துட்டு யாராலயு மறக்க முடியாது வேஸ்ட் தா அந்த மாரி பண்ணிவுட்டோ
ஓ சரி சரி சரி சுல குக் பண்றது அப்டித்தா இருக்கும்
ஆ ஆமா சொல்லப்போனா அது நாயி குடா சாப் பல்ல நாய் கூட சாப்பல்ல போட்டு அந்த அளவுக்கு பண்ணிட்டோ
சரி சரிங்க அதே மாரி எங்களோட ஃலைப்ல இன்னொரு விஷயோ நடந்துச்சு அதுவு டென்த்ல தா எனக்கு என்னமோ டென்த்தோட ஃலைப் வந்துட்டு மறக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்க கன்னா அப்ப நம்ம டென்த் படிக்கும் போதுல்லா தவள படோ எல்லா வரையுவோ தெரியுங்களா தவளையோட படம் வரஞ்சு பாகங்கள் குறிக்கவும் ஒரு கொஸ்டின்ஸ் எல்லா வரும் சயின்ஸ்ல அப்போ எங்க டியூஷன் மாஸ்டர் வந்துட்டு அதுக்கு டெஸ்ட் குடுத்துருந்தாங்க அது கரெக்டா இங்கிலீஷ் பீரியடு நான் மனப்படம் பண்ணி படிச்சு வரைஞ்சு எழுதிட்டேன் அப்போ நாங்க இங்கிலீஷ் பீரியடுல உக்காந்து டீச்சர் வந்துட்டு அந்த சச்சின் போயமா சச்சின் எஸ்ஸேவா சச்சின் எஸ்ஸே கு நெனைக்கிறே அத பத்தி கேட்டுட்ருக்காங்க நாங்க யாருமே சொல்லவே இல்ல அப்போ எ ஃரெண்டு கிட்ட நா கேக்குறே லைனா ஒவ்வொரு பெஞ்சா கேட்டுட்டு வராங்க நா நாங்க வந்துட்டு அத கவனிக்காம அ எங்க நீ தவள படல்லா வரஞ்சிட்டியா எங்க காட்டு க அப்டின்னு கேக்குறே என் ஃபிரெண்டு தவளை எடுத்து காமிச்சா காமிச்ச ஒன்னே எனக்கு சிரிப்பே தாங்க ங்க முடியல என்னடி இது தவள தவளைய வந்துட்டு படம் வரைய சொன்னா உன்னோட பேப்பர விட்டு பாஞ்சு வெளிய போற மாரி வரஞ்சு வச்சிருக்க இத பாத்தாலே எனக்கு சிரிப்புதா தாங்க முடியலைங்க அவளோட தவளைய வந்து என்னால மறக்கவே முடியாது இப்ப எனக்கு தேர்ட்டி ஃபைவ் ஆச்சு என்னோட பதினஞ்சு வயசில நடந்த விஷயோ இருபது வருஷத்துக்கு அப்புறமு எனக்கு இன்னுமே ஞாப பகோ இருக்கு அவளோட தவள படோ அது என்னால மறக்கவே முல்ல தவளைய வரையச் சொன்னா தவள பாஞ்சு போய் வெளியே விழுகுற மாரி வரஞ்சி வச்சு சிருக்கிறா எனக்கு சிரிப்பே தாங்க முடி முடியலே அடக்கவு முடியல கரெக்டா எங்க இங்கிலீஷ் மிஸ் வந்துட்டு எங்களோட லைன் வந்துட்டாங்க வந்துட்டு கேக்குறாங்க எனக்கு வந்துட்டு கீழ குனிஞ்சிட்டு சிரி சிரின்னு சிரிக்கிறே அந்த மிஸ் சொல்றாங்க இங்கிலீஷ் பீரியட்ல சயின்ஸ் எடுத்து படிச்சதே தப்பு இதுல இழிப்பு வேறையா நீ வெ வெளிய போ என்ன சொல்றாங்க இவக்குள்ள கத்திரிக்கா கீழே குடிஞ்சு சிரிச்சாலு தெரியாது நா நெ நெட்ட கொக்காட்டு இருக்கிறங்காட்டிக்கு சிரிச்சு சிரிச்சு சரியா மாட்டிக்கிட்டே அப்ரோ அந்த பீரியட்ஃபுல்லா வெளிய தான் முட்டி போட்டுட் நின்னுட்டு இருந்த அதெல்லாம் என்னால மறக்
இல்ல கண்டிப்பா ஏனா ஒரு பீரியட் ஃபுல்லா வெளியில நிக்க வச்சு டாங்க தப்பு பண்ணது யாரோ நம்ப சிரிச்சத ஒரு குத்தமாடா அந்த மாரில இருக்கு
ஆமாங்க ஆமா நா அட்லீஸ் ஆவது தவலப்படத்த எடுத்து காமிக்காம இருந்திருந்தாலாவது நான் சிரிக்காம இருந்திருப்பேன் அவ தவளய நெனைச்சு நெனைச்சே மிஸ்ஸு என்ன திட்டுறாங்க கையில வேற அடி வாங்கறன் அப்போவும் ஈஈ ன்னு இளிச்சிட்டே இருக்கே என்னமோ நமக்கு அது ஏதோ ஒரு கெமிக்கல் ஒன்னு சொல்லுவாங்களா அத ஸ்ப்ரே ப பண்ணி விட்ட மாதிரி அவரோட தவ ஆமா அவ தவலய பாத்தோன்னே அப்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்ட நானு
ம் ஆமா இது வந்து இந்த லேப்ல சொல்லுவாங்க இது வந்து போட்டுட்டாலே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்டி இப்டி அப்டின்லா சொல்லுவாங்க அது டெஸ்ட் டைம்ல கூட எங்க்ளுக்கு பண்ணிருக்கோனாங்க அது லேப்ல வந்து பண்ணிருக்கோம் உண்மையாவே அது வந்து ஒரு சிரி சிரி சிரிப்து பு வரும் நாங்கல்லாம் பொய்யி அதெல்லாம் சும்மா அப்ல்லாம் இருக்காது அப்ல்லாம் நெறய சொல்லிட்டே இருப்போ அதுக்கப்புறமா அந்த மாரி இருக்கு லாபிங் கேஸ் இருக்கு நைட் ரஸ் ஆக்சைடு அப்டின் சொல்லி என் ஓ டு ன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு அப்புற எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க எ ங்ளுக்கு நார் மலா எல்லாமே நம்ம போய் பண்னோமே லேப்ல பண்ணு போது அதயு சேர்த்து ஒரு நாள் காமிச்சாங்க எல்லாரு பயங்கர ரமா சிரிச்சுட்டு ஒரு ஜாலியா இருந்துச்சு அது அது ம் இப்படியு இருக்கா அப்டிங்கற மாரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பேசுவோ ஓகே பாய்